ஆ எப்டி இருக்கீங் சார். ம் நல்லா இருக்கே சார் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே மேடம் நானா மேடம் இட்லி சாப்ட்டே மேடம்
ம் சேரி ஓகே ஓகே அப்புறோ இப்ப நம்ம என்னட்டாபி னா சேதலி கத்தி
ஆ சேரிங்க மேடம் நீங்க பேசுங்க மேடம் நானு வச்சுக்கறே
ம் சர் இப்ப வந்து இப்போ ஒருத்தங்க சேவிங் பண்ணது வந்து எப்டி அப்டி பண்ணலா எந்தெந்த மூலோ சேவிங் பண்ணலா இப்ப என்ன போத்தவங்க வாடக வீடு இருக்காங்கங்க அவ்ங்க ம் அவங்களுக்கா அந்த சேவிங் அவங்களுக்கா அந்த சேவிங் எதுக் பண்ண முடியாது ஏன்னா இப்ப வாட வீட்டுல இருக்கோனா ஒரு ஐயாயிருபா கட்டுறாங்கனா ஐயாயிருபா தண்ணிக்கி தண்ணிக்கு ஒரு சேவிங் அதுக்கு ஒரு காசு கேப்பாங்க அதெல்லா நம்ம சேவிங் பண்ணும் அதுவே நம்மளுக்கு சொந்த வீடு இருந்தா நம்ம சேவிங் பண்னு அந்த ஐய்யாருபால நம்ம ஒரு ஆய்ருபா தா சேவிங் பண்லா சொந்த வீட்ல
ஆமா மேடம் கரெட் மேடம்.
இப்போ வாடாக வீட்டுல இருக்குறவங்களுக்கு அவங்களு கஷ்டோ ஏன்னா இப்ப அவங்க எதுமே சேவிங்ல்லா பண்ண முடியாது ஏன்னா எந்த சேவிங்கு பண்ண முடியாது இப்ப எப்டி சப்போஸ் எப்டி சொல்ற அவ்ங்க தண்ணி வாங்கணுனா உ கடையில தா வாங்கணு இப்ப நம்மளா இருந்தா குடிக்குது தண்ணினா நம்ம கொழலை பூச்சிருக்கோம் அந்த மேரி அவ்ங்க கடையில தான் வாங்கணும் தண்ணி அந்த மாரி அவங்களாம் சேவிங் பண்ண முடியாது அப்புறம் வேற எப்பிடி உங்க வீட்ல இருக்கவங்க எப்டி சேவிங் பண்ணுவாங்க.
இப்போ அதே மேரி பாத்தனா இப்ப நம்ம ஒரு சேவிங் பண்றதுந்தான் நம்ப சாப்படுற விஷயத்துல சேவ் பண்றது பாத்தன்னா கடைலா வாங்காத வீட்ல வந்து எதுனா செஞ்
ஆமாங்க சார் அது நான் காட்டுதா சார் ரைட் தா சார்
ம் இப்ப பாத்தன்னா இப்ப ஒரு பொருளே எதுனா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூட நம்ம போய் வாங்கறனா இப்போ அதே பாத்தன்னா நம்ம வீட்ல இருந்துன்னே நம்ம வந்து பாத்தன்னா ட்ரை பண்னா கொஞ்ச நல்லா இருக்கும் மேடம்.
சரிங்க சார் ஆமா
மா வீட்ல நம்ப ரெடி பண்ணி சேஷ் சாப்ட்டா இப்ப ஒரு பிரைட் ரைஸ் நம்மளே ரெடி பண்ணி சாப்டா எவ்ளோ மேடம் வரும் ஒரு பத்துரூவா இருவது ரூவா வரும். இப்போ அது பிரைட் ரைஸ் பத்தினா நம்ம கடைல வாங்கி சாப்பிடுறதுனா நூத்தி
சரி சார் ம் சரி சார்
பத்தி நீங்கதுனட்ட பேசு மேடம் பேசுங்க மேடம்
அதான் சார் இப்ப வந்து எப்டி சொல்றது சாப்படுறதுல நம்ம மிச்சம் பண்லா ஆமா அதுவே நம்ம வீட்ல செஞ்சோம்னா நம்மளுக்கு கம்மியாக ஆகும் சாப்ப இப்ப அதிகமா நம்ம எப்டி சொல்றது வெளிய சாப்பிட்டாதான் இதுவாகும்
ஆமா கரெக்ட் மேடம்.
ஏன்னா இப்ப வெளிய சாப்படுது நம்ப அவ்ளோ இது பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிக்குணும் ஏன்னா வீட்ல அதே காசு நம்ப அவ்ளோ காசு குடுத்து சாப்டுறதுக்கு வீட்ல அத விட நம்மளுக்கு கம்மியா தான் ஆகும். அதிகமா ஆகுதுன்னா பரவாயில்ல நம்மளுக்கு கம்மியாகும் அதுல ஒரு அம்பது நூறு ரூபா சேவிங் பண்லாம். அதுல சேவிங் பண்லாம் அப்புறம் நம்ப
அதே தண்ணி நீங்க சொன்னீங்க தண்ணி நம்ம கடையில போய் டெய்லியும் ஒரு நாளிக்கு பாத்தோன்னா தண்ணி பாத்தன்னா முப்பது ரூபா வருது மேடம் ஒரு கேன் இப்ப அந்த கேன் வந்து ஒரு நாளைக்கு முப்பரூவானாலு இப்போ அது ஒரு பத்து நாளிக்கு வந்து பாத்தன்னா முன்னூறு ரூவா அதே பாத்தன்னா ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு முப்பது நாளைக்கு பாத்தன்னா முப்பது இன்டு வ மு முப் முப்பது இண்ட்உ முப்பது முப்ப ரூவானு போட்டாலே அ தொள்ளாயிரபா ரூபா வருது மேடம் ஆயிரபா வந்து மேடம் கிட்ட தட்ட நம்மளுக்கு
ஆமா
இப்ப அது நம் ஆயிரரூபா இருந்துச்சுா நம்ப எதன ஒன்னு நம் பண்லா அதே பாத்தன்னா இப்ப கேஸ் ல்லாம் இப்ப வாங்கறாங்க அந்த கேஸ் ல்லாம் கொஞ்சம் நம்ப தவிர்த்துட்டு நம்ப அடுப்புலயே செஞ்சனாலே ஒரு ஆயிரத்தி ஐநூரூபா மிச்ச பண்லா மாசத்ல ஒரு ரெண்டாயிரத் ஐநூரூபாய நம்ப மிச்ச பண்லா மேடம் கேஸ் அந்த தண்ணிலியும் பாத்தன்னா
ஆமாங்
கரண்ட் பில்சேவ் பண்றது பத்தேன்னா கரண்ட் வந்து நம்ப அடிக்கடிக்கு நம்ப ஃபேன் போறது இது போறது அது போறதுன்னு க கம்மி பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதே பாத்தன்னா அந்த நாள்ல பாத்தனா இந்த மிக்சி கிரைண்டர் கிடையாது இப்ப மிக்சி கிரைண்டர்லயே ஈத்துரும் பிரிட்ஜூ பாத்தேன்னா பிரிட்ஜ்ஜு ஓடறது நாளயோ அதே நம்மளுக் இளுக்கும் மேடம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆப் பண்ணி வெச்சா சேவ் பண்லாம் இத பத்தி நீங்க என்ன மேடம்
இப்ப அதுவே மிக்சி இல்லனா நம்ப அம்மில தானே ஆட்டிருப்போம் இப்ப நம்மளுக்கு இப்போ இப்ப மிக்சி எடுக்கதுனால வந்து எப்டி சொல்றது நம்மளுக்கு ஒரு இஎம்ஐ அதுக்கு ஒரு காஸ் காட்டணு அதுவுஅதுல அதெல்லா இல்ல னா நம்ம சேவிங் பண்றது நம்ப எப்பவுமே நார்மலா பண்ற மாதிரி பண்ணு இப் போ நம்பளுக்கு ஒரு கடன்னா இ எம் ஐ தா
ஆமா மேடம் கரெக்ட் மேடம்
ஆமா இப்ப ஏன்னா அதுவே நம்ப வேற எதுனா வாங்கதா இந்தா ஆ சாப்பாடுல மிச்சம் பண்லா அப்புறோ இப்ப பேங்க்கு எப்டி சொல்றது இப்ப பேங்க்ல நம்ம காசு போட்டோம்னா அதுக்கு ஒரு எப்படி சொல் அதுல ரவ இன்க்கிரீஸ் ஆகு அந்த காசு நம்ப அப்டி போடலா வீட்ல பத்தாங்க காய்கறி வாங்கின்னு வர சொன்னாங்கன்னா அதுல நம்ப கொஞ்சோ காசு எடுத்து வச்சிருக்கலா
உ மேடம் கரெக்ட்டு தா மேடம் நீங்க சொல்றது இப்ப அடுத் அடுத்தது பாத்தனா இப்ப நீங்க சொல்றது நீங்க கரெக்ட்டு தா ஆனா இன்னொரு சேவ் பண்றது பாத்தனா இப்போ ஒரு எதுனா ஒரு பைசா நம்ம வச்சிருக்குது அத ஒரு நக எடுத்து வக்கிறது
ஆ இப்பதா நம்ப நூறு ரூபா போட்டு ஆமாங்க சார் அதா சார் இப்ப நூறு ரூபா போட்டு இப்ப கட்டுறாங்கள எல்லா அதுலயே நம்ப சேவிங் எவ்ளவோ பண்லா ஆமா ஆ இப்ப அதுலயே சேவிங் பண்றாங்க இப்ப எல்லாரு இப்ப வேற எதுலயுமே எப்டி சொல்றது அந்த நூறு ரூபா இருந்தா நம்ப இப்ப மொத்தமா நம்ப போய் நக எடுக்க முடியாதுல்ல இப்ப கொஞ்சோ கொஞ்சோ சேத்து வச்சுதா அதுக்கு நம்ப நூறு ரூபா நூறு ரூபா சேவிங் பண்ணி அந்த மேரி அப்புறோ காய்க றி வாங்கறது அதுல கொஞ்சோ சேவிங் பண்ணலா ஏன்னா இப்ப நம்ப வீட்லயே நம்ப போட்டிருந்தோம்னா பச்ச மொளக அதெல்லா வாங்க தேவல நம்போ சேவிங் பண்லாம் பொறுமையா இப்ப வேற இது எப்டி சேவ் பண்ண அப்புறோ சாப்பாடு விஷயத்துல சேவிங் பண்லா இப்ப வெளிய டூருக்கு எங்கேயும் போ அந்த காசு இருந்தா நம்ப வேற எதனா செலவு பண்லா அதுல சேவிங் பண்லா இப்ப அதிகமா மேக்சிமம் எல்லாரு டூருக்கு போறதுக்கு எவ்ளவோ காசு போடுறாங்க அதுல கொஞ்சோ நம்ப எத்து வச்சுன்னா சேவிங் ஆகு இப்போ அதுமாரி சம்பளோ இப்போ ஒரு இருபதாயிரோ வாங்குறாங்கன்னா ஐ அதுல ஒரு ஐயாயிரோ நம் சேவிங் பன்லா அந்த சேவிங்ல வந்து ஒரு ஐயாயிர ரூபா நம்ப சீட்டு போடலா அ இந்த தங்கம்ம அந்த இதுவுல கட்டலா நூறு ரூபா அப்புறோ இந்த மாரி நம்ப கொஞ்சோ கொஞ்சோ சேவிங் பண்லா அதுக்கப்புறோ வேற என்ன து இது பழோ
கரெக்ட் மேடம் கரெக்ட்டு தா மேடம் நீங்க சொல்றது ஆமா நீங்க அப்டி பண்ணிக்கலா மேடம் ஆமா மேடம்
ஆமா இப்போ அதே மாரி சப்போஸ் எப்டி சொல்றது நம்ப வேற எதுனா கடைக்கு போனோம்னா அதுல ஒரு எப்டி சொ அங்க ரேட்டா விப்பாங்க
ஆமா மேடம்
அத விட நம்ப தெருவு மேல அங்கல்லா விக்கறாங்களா அவுங்களான்ட வாங்கிடலா இப்ப நம்ப பெரிய பெரிய கடைக்கு தா போய் வாங்கணுன்னு அவசியோ இல்லல
ஆமா ரேட்டு அதிகமாட்டி ஆ ஆமா இப்ப அதெல்லா பாத்தா டாக்சி பைசா போட்டு டு நம்பள வந்து ஏமாத்தி நம்ப கிட்டக்க வரி வசிருக்கிறாங்க மேடம் அதனால
ஆமா இப்ப அதனால நம்போ காசு இதுல கொஞ்சோ சேவிங் பண்லா நம்ம கடையில வெறியு வெறிய போய் ரொம்ப கிரா இதுவா பர்ச்சேஸ் பண்ற கடைல ரொம்ப பெரிய கடைலா இருந்த வாங்கதுந்தா நம்பளுக்கு காசு அதிகமாகு அதே கடைல்ல வந்து நம்ம ரோட்ல அந்த மாரில்லா வாங்கணோம்னா
ஆமா மேடம் கரெக்ட்டு தா மேடம் இப்ப அதா நீங்க என்னா சொல்ற பெரிய பெரிய கடைல போய நம்ம வாங்கறதுனால அங்க வந்து பாத்துனா டாக்சி பைசா இது போட்டு அத போட்டு நம்ம பைசா வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பொருள் நூறுபானா அங்க வந்து நூத் தி அறுவது ரூவானு வாங்கிறாங்க அது மரி அதுமாரி எல்லா பொருளையு நம்ம கிட்ட வந்து ஒரு முன்னூறுவா நானூறுவா நம்ம போய் பர்ச்சஸ் பண்ணுவோ அதுல வாங்கிடுவாங்க இப்போ ஒரு நாளை இப்போ ம வு பதுனோரு மந்த்ல பாத்தனா டூ டைம் போய் நீ இது பண்ணனா ஆறுநூறுவா நம்மளுக்கு லாஸ் ஆகுது மேடம்
ஆமா ச இப்ப அது அதா நம்ம பெரிய கடைய பாத்து போனம்னா நம்பளுக் காசு அதிகமாகு அதுவே சின்ன கடை பாத்து போனா நம்ம காசு எவ்வளவோ சேவிங் பண்ணலா ஒரு நூறுபா அம்போரூ அந்த அம்போ ரூபால இருந்தா சேவிங் தா நம்பளுக்கு இருக்கு
ஆமா கரெட்டு தா
அதை விட மத்தபடி நம்ளுக்கு வேற எதுமே இல்ல சாப்பாடு விஷயத்துல அவ்வளவு சேவிங் பண்ணு நம்ப அதே இப்ப மீன் வந்து வற்த்த மீன்ல்லா கடைல போய் சாப்டுவாங்க
ஆமா மேடம் கரெக்ட் தா மேடம் இப்ப அது நா வீட்ல நம்ம ஓன் மேக்கா நம்ம ரெடி பண்ணி சாப்ட நல்லா இருக்கு உட
ஆமா இப்ப அதுவே கடைல போய் சாப்ட்டா ஒரு மீன் நூறுபா அப்டின்றாங்க அந்த நூறு ரூபா இருந்தா நம்ம வீட்ல எண்ணெ இருக்கு நம்ம வீட்ல மசாலால்லா இருக் இருக்கும்
ஆமா ஆமா மேடம் கரெக்ட் தா மேடம் இப்ப நீங்க என்ன சொல்னா ஒரு மீன் நமக்கு கடையில போய் சாப்டும் போது பாத்தீனா ரேட்டு அதிகமா இருக்கு அதே நம்ம அந்த மீனு வாங்கி சாப்பறது வந்து ஒரு மீனு வாங்கும்னா அது ஒரு நாலு மீனா கடைக்கது ஒரு நாலு
ஆமா இப்போ ஏனா நம்ம சாப் பிடது ஒரு மீன் தா நூறுபாவா இருக்கு அதுவே நம்ம வீட்டுல வாங்கி சாப்ட்டம்னா நம் எவ்வளோ மீன் தருவாங்க ஆளுக்கு எல்லாருக்கு வரு சரிசமா மீனு அவ்வளோ மீனு சாப்பிட்லா அதே மாரி சிக்கனு கடைல வாங்கி சாப்டுவாங்க சிக்ஸ்டி பைவ் சிக்கன் பகோட் அதுல நம்ப ஒரு நூறுபாய்க்கு கறி எத்து வந்தா நம்ப எவ்ளோ மிச்சோ பண்லா சிக்கன் இப்ப சிக்ஸ்டி பைவ் எவ்வளோ எம்பரூபா அப்டில்லா சொல்றாங்க ஆனா இப்ப அந்த சிக்ஸ்டி ஃபைவ்லா வந்து எப்டி சொல்றது நம்ப வந்து வீட்லயே நம்ப ஓனா மசாலாலா போட்டு நம்ப இது பண்ணா அத விட நம்ம கறி மட்டு நூறுபாய்க்கு தா எடுப்போ ஆனா நம்ப நம்மளுக்கு எஸ்ட்டா அம்பரூபா ஆகுதுல்ல நூத்தி அம்பரூபா நம்ப வாங்குறோல்ல அதனால நம்போ அதெல்லா இது பண்ணு எவ்ளோக்கு சேவிங் பண்ணுமோ அவ்ளோ அவ்ளோ சேவிங் பண்ணியிருக்கணு
ஆமா மடம் இப்ப பாத்தன்னா இப்ப பாத் ன்னா ப்ரூட்ஸ் கூட பாத்தன்னா இப்ப நம்பளே நம்ப வந்து ஏதோ விச்சா கூட கொஞ்சோ நல்லா இருக்கு மேடம் இப்ப எதுனா ஒரு சவ மரோ கூட ஒரு வாழப்பழ மரோ கூட அது நம்ப வீட்லே இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கு ஆமா மடம் அது பண்ணன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு அது வீட்லயே நம்ப ரெடி பண்ணி சாப்பிட்லா ஒ
ஆமா இப்ப நம்ம கடையில வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல ஏனா பனானா வீட்ல இருந் அது நம் ஆனா ஒருத்த ஒருத்தருக்கு எப்டி சொல்றது பனனா வீட்ல இருந்தா அவங்க கடையில தா சாப்ட ஏனா அவங்களுக்கு கட இது இதாட் ச்சோ இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க அதுவே நம்போ அந்த எரநூறு ரூபாவ நம்ம மிச்சம் பண்லாம்ல்ல
கரெட்டு தா மேடம்
அந்த மாரி ஃப்ரூட்லா நம்ப எப்டி சாப்ட்டு வாழணுமா வாழக்கூடாதா ஏனா நம்ப
ஆமா கரக்ட்டு மேடம்
ஓ அத எதுக்கே பாத்து அதுவே இப்ப ப்ரெட் ஆம்லெட் அதெல்லா சாப்புறாங்க
அது இப்ப பாத்தன்னா ப்ரட் ஆம்லட் சண்ட்விச் கூட நம்ளே கூட வீட்லேயே ஓமா நம்ம ரெடி பண்ண கூட
இப்ப நம்ம வெஜிடபிள் நம்மளாண்டி இப்ப வெஜிடபிள் நம்மளாண்டி இருக்கு
ஆமா மேடம்
அந்த வெஜிடபிள் வச்சு நம்மளே பிரட் ஆம்லெட் ஓனா இது பண் இப்ப பிரெட்டு் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும்னச்சு ஆனா கடையில வந்து எழபது ரூபா அப்டி இருக்கு
ஒரு பிர்ரெட் ஆம்லேட் வேணா ஒரு பிரட்டே வாங்கிட்டனா நம்ம ஒரு அஞ்ச ஆறு கூட நம் செஞ்சு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பலா மேம் இப்ப அது நம் பா ஒரு அஞ் சாறு இது சேண்ட்விச் அங்க வாங்கும் போது பாத்தன்னா இப்ப பாத்தன்னா ஒரு சேண்ட்விச் எண்பது ரூபானாக் கூட இப்ப அஞ்சு சேண்ட்விச் பாத்தன்னா நானூரூவா வந்துரு மேடம் அதே நம்ம வீட்ல ஒரு ஒரு நூறு நூத் த்தி அம்ப ரூபால முடிச்சிட்லா மேடம் ஒரு அப்பன்னா பாத்தன்னா ஒரு சேவிங் பாத்தன்னா ஒரு இரணூத்தி ஐப்பது ரூபா நமக்கு கெடைக்கும் மேடம்
ஆமா சேவிங்னா இப்படி தா பண்ணனு ஏன்னா எல்லாரு எனக் கு சேவிங் பத்தி பேசனதுக்கு ரொம்ப நன்றி உள்ளார பேசினுருந்திங்க எனக்கு எவ்வளவோ
அடுத்தது இதுமாறி டாபிக்ல்லா நா பேசுறது கொஞ்ச வந்து நீங்களு சு இப்ப நீங்க சொல்றதுல நெறைய நானு தெரிஞ்சுக்குனே மேடம் இதுல இருந்து இப்போ நீங்களு வந்து இத பத்தி நீங் தெரிஞ்சுக்கினிங்க நாலு பேரு கிட்ட சொல்லுங்க மேடம் இத பத்தி சேவிங் பண்றது வந்து நம் உங்களுக்கு வந்து சேஃப்பா இருந்தா நம்மளுக்கு உடம்பு எல்லாத்துக்குமே நல்லது மேடம்
சரிங்க ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் மீண்டும் சந்திப்போம் ம்